ஆ கேக்குது கேக்குது அன்னைக்கி என்ன அவ கொண்டு போய் வுட்டானா அவள
ம்மா அதுக்கப்புற கொண்டு போய் விட்டுட்டு பைய செரியான அழுக இதே என்னால முடில அவ பேசுறதல்ல இன்னைக்கி இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன் ரெக்காடு அனுப்புனா அது ஒனக்கு அனுப்புறே நீயேப் படி உக்காந்
உம் அம்ச்சானா
அனுப்ச்சா ஒரு ஸ்கிரீன் ரெக்காடு அந்த பொண்ணு ஒரே மெசேஜு அனுப்பிட்டேருக்கு இப்ப அந்தப்பொண்ணு என்னப்பன் தெரி எடி இப்போ அந்த பொண்ணு என்ன தெரிமா பண்ணுது க சோடாபுட்டிட்ட பேசிட்ருக்கு
என் டி
என் என்னக்
இது நா வந்து அந்த புள்ளைய நெனச்சோ அந்த சோடா புட்டிய நெனச்சோ சிரிக்கல அந்த சோடாபுட்டிக்கு ஒருத்தி இருக்கால்ல
அவள நெனச்சு அழுகுறியா
டிக்கிறே
யோ யோ
இல்ல அந்தப் புள்ள இவ்ளோ உண்மையாருக்கு இக்கறதுக்கு இவ சுத்தமா வொர்த் இல்லடி சுத்தோ துளி கூட வொர்த் இல்ல
டி நா ஒன்னு சொல்றே நீ போய் ஷிஃப் இது ஷிஃப்ட்டு மாரி சொல்லிறாத
ஆ சேரி
ப்டி ஒரு நாள் நைட்டு அதே மாரி உம் நைட்டு எங்கிட்ட ஏ ஃப்ரெண்டு் எங்கிட்ட பேஸ்னனா அவ அழுந்துட்தா இருப்பா ஒன்னா அவ அழுதுட்ருப்பா இல்ல நா அழுதுட்ருப்பே ரெண்டுத்துல யாரோ ஒருத்தங்க அழுதுட்ருப்பாங்க டிப்பிரிமேஷன் அதுதா யா யாரோ ஒருத்த கண்டிப்பா இழுதுட்ருப்பாங்க அன்னைக்கி என்னாச்சுன்னா இப்போ அது சோடா புட்டி ஏ ஃப்ரண்டுங்கனு ஒட்டுக்காதா ரெட் டேக்ஸி ஓட்
அப்டியா
ஆ மோட்டுக்கார் ரேட் டாக்ஸி ஓட்றாங்க ப்ப நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கு சேரியா நார்மல் கால் பேசி குடுத்திருந்தாங் அதாவது உங்கிட் ட ஒனக்கோ யாருக்கோ கால் பேசி கொடுத்தே யாருக்கு ஞாபக இல்ல டக் அப்போ கால் பேசி குடுத்துட்டே உங்கிட்ட நா ஒன்ட்ட யார்டையோ நா பேசிட்டு இருந்தே பேசி முடிச் அவனுக்கு ஃபோன் பண்ணா ஒரு மாரி பேசிட்ருந்தா பேசிரும்போ கட்டா அந்த சோடா புட்டி வந்தா சோடா புட்டி வந்தோனே சோடா புட்டிட்ட இவன் கேக்குறா யாரு கிட்ட டா நீ பேசுற அப்டின்னு சொல்லி கேக்குறதுக்கு இதுவா என்னோ நாலாவது அலினு சொல்ட்டு போறானா
அப்போ ஏ நாலாவது ஆளு அப்டின்னாப்ப யார்ரா பேரு சொல்லுனா வேற ஏதோ பொண்ணு பேரு சொல்லிட்டு அந்த பொண்ணுடா அப்டினப்போ அந்த சோடா புட்டி கேக்குறா யாருகிட்ட நீ பேசற அடினதுக்கு இந்த மாரி என் பேரு சொல்லிருக்கா அப்போ அப்போ சேரி அப்டினு சொல்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கா
இப்டி ஒட்டுக்காரெட்டே ஒரே வீட்லதா இருக்காங்ளா
இல்லடி ரெட் டாக்ஸி ஓட்றாங்கடி இது வந்து டாங் அதாவது பெட்ரோல் அடிக்கு போம்போது ஒட்டுக்காதா முன்னாடி ஒன்னு அவன் வண்டி முன்னாடி இருக்கு இல்ல நீ இவ வண்டி முன்னாடி இருக்கு பெட்ரோல் அடிக்க போவாங்க நைட்டே கேஸெடு ஃபுல்லா நைட்டே டேங்க் ஃபில் பண்ணிருவாங்க அதுக்கேர லைன் நிக்கணு ரொம்ப நேர ஒரு ஒரு மண் நேர லைன் நிக்கணு ஏனா எல்லாருமே நை
ரெட் டாக்சி ஓட்றதுக்கு எவ்ளோ சம்பளம்
சம்பளம் கெடயாதுடி இப்போ வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு எவ்ளோ ஓட்றோமோ அதுல முப்பது பெர்சன்டேஜ் வண்டி ஓட்றவுங்களுக்கு
பாக்கி இருக்குற எழுவது பெர்சன்டேஜ் கார் ஓனருக்கு
காரு ஓனருக்கா
ம்
அப் இது வந்து ஒரு கம்பெனி மூலியமா அப்டி வரலயா
கம்பனி மூலியமா வரு அந்த எழுவது அதாவது எப்டி சொல்றது முப்பது ப முப்பது பர்சன்டேஜ் டிரைவர் ஓட்டுற டிரைவருக்கு
ச் இப்ப வந்ட்டு ஒரு நாளைக்கி அ ஒரு பத்து பதிஞ்சு ரைட் போறாங்க வையி
ம்
ஆ ஒரு ப ஒரு பதி ஒரு ஒரு ஒரு பண் ஹ ஹ ஒரு அன் ஒரு மூவாயி ரூபா ஒரு நாளைக் சம்பாரிக்கிறாங்க வய்யி அதுல எவ்ளோ இவுங்களுக்கு வரு அப்போ
அது கட்டத்தெர்லடி மு
அதாவது ஒவ்வொரு ரைடுலயு முப்பது பெர்சன்டேஜ் இவுங்
இல்ல இல்ல மொத்தமா சேத் த்து ஒரு நாள் ஃபுல்லா இது பண்ணதுக்கப்பறமா அதுல வரதுல முப்பது பர்சன்டேஜ் ட்ரைவர்க்கு
பாக்கி இருக்கிற எழுபது பெர்சன்டேஜ் வந்து காரோட ஓனருக்கு அதுல வந்து அந்த ரெட் டாக்சி அந்த இது இது இருக்கும்ல ஆப் புருக்கும்ல அவுங்களுக்கு எவ்ளோ காஸ் கமிஷன் குடுக்கணும்னு தெரில ஆனா இவனுக்கு முப்பது பர்சன்டேஜே இவனுக்கு
ஓ சேரி ம் சொல்லு
அதா அப்டிலா இது பண்ணி எப்போ இருந்தாலு ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் கிட்ட எ ஏர்ன் ஓன் பண்ணிருவா
நா ஒன் சொல்ட்டா ஒண்ணுல இவ வந் துட்டு அவள விட்ற அந்த நாள் இருக்குல்ல
ம்
அவள சீட் பண்றது அவ அவளுக்கு தெரியிறவர அந்த நாள் இருக்குல்ல
ஆமா
ஒன்னில்ல அவ அவெ ஒன்னு இல்ல நீ வேணாண்டா எனக்கு நீ இவ்ள வெறுப்பா வெறுத்துட்டு எப்டி எந்த ஊரு எந்த யாரோட எந்த டச்லையு இல்லாம ஒரு இத இ இதாயிருவா அப்டி இல்லனா அவ உயிரு இருக்காது அவள்ட்ட ரெண்டுல ஒன்னு கண்டிப்பா நடக்கு எனக் தோணுது ஒன் அவளுக்கு தெரிய வராதனால அந்த செகேண்டு விஷ்யொந் தா நடக்குன் தோணுது
என்னடி இப்டி சொல்ற
கண்டிப்பா நா சொல்ற அதுதா நடக்கு ஏன்னா அவ அவ்ளோ இது பண் ற அவன ந அவ் அவ இருக்கால்ல அவ்ளோ கண் ண் மூடித்தனமா அவள அவன நம்புறா அவ்ளோ அவ்ளோ அதாவ்து இப்ப நாங் கூட வி எனக் இவ ஏதோ என்ட்ட வந்து இந்த மாரி நீ இது பண்ணாதன் சொன்னோனா நா ஏ இது பண்ணக் கூடாது நீ இது பண்றீல அப்ப ஏதோ கேப்ப ஆனா அவ அப்டி கெடையாது இது பண்ணாத அப்டின்னா ஆ சேரி அவ்ளோதா
அதுதாண்டி ஒரு வாட்டி நா பேசியிட்ருந்த லெவன்த்து படிக்கும் போது அந்த சோடா புட்டிட் நா பேஸ்னன்ல பேசம்மோது நா ஒரு வாட்டி சொல்லிருக்கே உ ஒன்னோட ஆழ்வன நீ மேனுப்புளேட் பண்றதெல்லா நம்பலா நான நம்ப மாட்ட நீ ப்ரைன் வாஷ் பண்றத்லா ஓ ஆள் நம்புவா நா நம்ப மாட்டே அப்டின்னதுக்கு அதுனால தா ஒ நில்லு நில்லு சொல்றதக் கேளுே சொல்றத கேளு அவ சொன்ன வார்த்தைய முழுசா நீ கேளு அப்பொ இந்த மாரியேதா அவ சொல்லியிட்ருந்தா அ ப்ப சொன்னே நீ உருட்ற உருட்டெல்லா நா நம்ப மாட்ட ஓ ஆள் வேணா நீ பண்ற மேனுப் ப்ளேஷன நம்புவா நீ என்ன ப்ரைன் வாஷ் பண்ணாலு ஓ ஆள் வேணா நம்புவா ஆனா நா மயங்க மாட்ட அது க்கல்லா நா மழங் மாட்ட அப்டின்னதுக்கு அதுனாலதா ஒன்ன கரெக்ட் பண்ண முடியிலன்றா
ஐய்யோ நா என்ன எதிர்பாத்தே அதுனாலத்தா அவள நா ஏங் கைக்குள்ள வச்சிருக்கே அப்டி தோ சொல்லுவானோனு எதிர்பாத்தே
த்னாலதா உன்ன கரெக்ட் பண்ண முடில அப்டின்ன
ஏ இவனுக்குல்லா என்னடி நெனப் தூ ஒரு புள்ளக் கிட்ட இப்டி இப்டி வழ்ஞ்சி வழ்ஞ்சி பேசி அவங்க ப்ரைன் வாஷ் பண்ணிட்டா என்னா வேணா பண்லாமாடீ
அது அப்ப நா சொன்ன நீ ஓ ஆள் நல்ல கைக்குள்ள போட்டு வச்சிருக்க ப்ரைன் வாஷ் பண்ணதுக்கு அதுனாலதே ஏ வாளுன்றா அதுனாலதா அவ என்னோட ஆளு அப்டின்றா
இவ இவனுக்கு வந்து இந்த ஆம்பளத் திமுருனு ஒண்ணு இருக்கு
ஓ கண்டிப்பா இருக்கு
கண்டிப்பா இந்த ஆம்பளத் திமுரு அப்டின்ற ஒண்ணு இருக்கு ஸ் ஐயோ ஆனா கண்டிப்பா நா சொல் ற ரெண்டுல ஒண்ணு அவளுக் தெரிய வர்ற அந்த நாள் நடக்கு இப்ப நானே அவக்கிட்ட வந்துட்டு டீ ஓ ஆள் இப்புர் டின் போய் சொன்னே வெய்யி நீ யார்றீ அது சொல்றக்கு அவனப் பத்தி எனக்கு தெரியு நீ மூ போடி அப்டின்ருவா
ஐயையோ இது அப்ப நீ இப்ப ரீசன்ட்டா அவக்கிட்ட பேசற்து இல்லையா
பேசு அவ டச்சே இல்ல அவ இப்ப இந்த காலேஜுன் கூட நீ சொல்லிதா எனக்கு தெரியு தெரியுமா
ஆனு அ சம்மாலுமாம்மா அவனுக்கே சோடாப்புட்டிக்கே தெரியாதாமா அவ அந்த காலேஜுனு ஒரே க்ளாஸு ஒரே தெரியாதா
இவதா அவ ஸ் அவ அவ ஸ் அவன்ட்ட சொல்லாத எதுமே பண்ண மாட்டாலே
இங்க வா அப்போ என்ன இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சி இந்த ஃப்ரெண்டு சொன்னத வெச்சி நா சொல்ற செரியா
ஆ
ஓ ஓ ஃப்ரெண்ட்ருக்கால்ல அவ அவ வந்து இந்த மாரி சொல்லிருக்கா நா இந்த காலேஜ் ல இந்த க்ரூப் எடுத்து நா சேர போற சொன்னதுக்கு அதாவது சோடாப்புட்டி க்ளாஸ்லயே ஓ காலேஜு ஓ ஒன்னோட க்ளாஸ்லயே வந்து சேரப்போன சொல்லி சோடாப்புட்டி செமத் திட்டாமா நீ இங்கல்லா வராத அப்டி இடின் சொல்லி சரியான திட்டாமா சோடாப்புட்டி
ஏன் அப்போ இவனோட வண்ட வாழோ தண்ட வாழோல தெரிஞ்சிரு ஏ
இதுக்கு அவ சொல் அப்போ டக்குனு ஒ ஃப்ரெண்ட்டு சொன்னலாம இல்ல ப்ராங்க் பண்ண அப்டின் சொல்லி சொல்லிட்டலாமா பாத்தா ஃப்ரெஷஸ் டே அன்னைக்கி நிக்கிறாலாமா பிங்க்
அவனுக்கே அவனுக்கே அப்டியே உள்ளிருந்து அப்டி நுனிக்கால்லருந்து உச்சந்தல வரைக்கு சல்லுனு அயிருக்
அதுதா எங்கிட்ட வந்துட்டு இவே தெரியலா நீ அது என்னாச்சுன் தெர்ல அ அன்னைக்கி இருக்குல்ல இது அ என் ஃப்ரெண்டு் என்ன தெரியுமா சொன்னா ஏ இன்னைக்கி என்னாச்சு தெரியுமா வேற லெவல் அந்த தேத் தீட்லல்லா பாப்பாங்களா அந்த மாரி இதுலயே யோசி புட்டியோட ஆளங்க நின்றுட்டுருக்கு எல்லா பசங்கலு சம சாக்கு
இவ ஒன் ஃப்ரெண்ட்டு இஙகே அன்னைக்கி நீ எங்க வீட்டுக்கு வந்தப்பொருத்தி வந்தால அவளோட கசின் வந்துட்டு காலேஜ்லச்சு அவள கூப்ட்ருக்காலாமா ஒரு செரியான சர்பரைஸிருக்கு நா வீட்டுக்கு வந்துட்டு சொல்றே அப்டின்னு சொல்லியிருக்கா அப்புறோ வீட்டுக்கு வந்துட்டு அவ கிட்ட என்னடா சொல்றா அப்டின்னு சொல்லி கேட்டப்போ அவே சொல்லிருக்கா என்னாச்சுனு தெரியுமா இந்த புள்ள வந்து நிக்கிது நிக் மாஃப்லா போட்டுட்டு ஏ எங்களுக்கு செரியான சாக்கு
த அதே தா நடந்
நா என்ன நெனைச்ச அவனிக் தெரியு சோடாபட்டிக்கி தெரியு பட் யாருக்கு தெரியாதோன்னு நெனைச்ச
ஆனா தெரியல ஆனா சோடாபட்டி வர வர என் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே மறைக்க ஆரம்மிக்கிது ஏன்னு தெரியல சோடாபட்டி கொஞ்சோ விதமா தா போயிட்டுருக்கு சோடாபுட்டி
புட்டி வேலைய காட்டாரம்பிக்கிது
ஐய்யோ ஆனா எ இது எப்பிடி சொல்றது அந்த சோடா புட்டி ஒரு விதத்துல ரொம்ப எப்பிடி சொல் ஒருத்தவங்களுக்கு இப்ப ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இப்போ ஏதோ பிரச்
நீ எங்கிட்ட சொல்லிருக்க நீ எங்கிட்ட அவனப் பத்தி சொல்லியிருக்க அவ வந் இந்த கேரக்டர் நல்லது இந்த ஹெல்ப் அது இது எல்லா எல்லா விஷயத்திலயு அவ நல்லவ ஆனா பொண்ணுங்க விஷயத்து அவ கேட்டவே
அ சொன்னனா அதுதா நல்லவன்னு நா சொல்ல மாட்ட பசங்க விஷயத்தலயு ஆனா அந்த பசங்க விஷயத்திலயா ஒன்டருக்கு எப்பிடி சொல்றது கொஞ்சோ சிலதெல்லா பண்ணுவோ கொஞ்சோ ஏ கண்ணு முன்னாடியே கண்ணு முன்னாடியேன்னு கெடையாது எப்பிடி சொல்றது நா மோஸ்ட்டா அ நைட் நேரோ தா அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க நா கரெக்டா நைட் நேரோ தா ஏ ஃப்ரெண்ட்டு கிட்ட கால் பேசிட்டுருப்பே அப்போ அட்வைஸ் போ அதே மாரிதா ஜோப்ல தா போன் போடுவானா அப்ப அவங்க பேசுற டாக் எனக் கேக்கு அ பசங்க விஷயத்து லயு லைட்டா அப்டிதா ஆனா அவனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு ஒரு நல்ல கேரக்டர்ருக்கு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பிரச்சனன்னா அவே டக்குன்னு வந்து நிக்கிறே என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேக்குறா அந்த மாரி அந்த மாரி ஒரு நல்ல
ஆ அந்த மாரி அன்னைக்கி ஒரு இன்சிடென்ட் எனக்கு சொல்லியிருக்கே அவே ஆள்றவே அவுங்க லா வந்தே அன்னைக்கி ஏதோ அவுங்க வீட்டு பக்கத்துல ஒரு லூச ஒண்ணு இருக் துல்ல அது கேட்டுலந்து உன்ன காப்பாத்துனாங்கல்ல
கலத்து அல்ல முடியாது
உ
தனியா போம்போது வந்தாங்க நா வந்துட்டு பொட் பொட்டியை மட்டு தா குப் முத்தே ஆள்றவல்லா வந்து அன்னைக்கி பெரிய இஷூவாக்கி உட்டா கொஞ்
இஷு ஆக்கி விட்டானா
அதுக்கப்புறம் அதா டி ஃபஸ்ட் டைம் தனியா நா நடந்து போம்போது அந்த மாரி ஆனோன்னே எனக்கு ரொம்ப பயோ வந்துருச்சு இப்பல்லா நா என்ன தெரியுமா பழகுன எங் மாமா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாறி பின்னாடி மட்டு வந்துச்சுன்னா பின்னாடியே வரட்டு நீ டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏறிருஞ்சொல்லிருச்சி எங் மாமா அதே மாரி நா இடை ரெண்டு மூணு நாள் முன்னாடி புதகெழமை தாசில்தார் ஆபிஸ் போகணும்னு சொல்லி தனியா பஸ்ல தான் போனே பின்னாடியே டவுன் ஹால் வரைக்கு வந்தா
ஆ
ம் பின்னாடியே டவுன் ஹால் வரைக்கு வந்தா அதுக்கப்புற என்னாச்சு டவுன் நான் நெனச்சட்டே டவுனால் மட்டு மட்டு வரட்டு இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன் நா பாருங்க டவுன் ஹால்ல எங்க மாமாவோட கட கடைக்குள்ள போய் நா நிப்பே
தோ ஒரு நிமிஷ இரு கூப்படறே எங்கத்த கதவ தட்டுறாரு என்னன்னு கேட்டு கூப்பட்றே இரு